இன்னைக்கு கேக்குதுங் பேசலாமா தோழி
ம் பேசலாங்க்கா நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கங்கா நீங்க நல்லா இருக்கீங்களா
என் கணவர்
ஆ நல்லாருக்காங்க அக்கா உங்க வீட்ல எல்லா நல்லாருக்காங்களா
ம் எல்லாரு நல்லாருக்காங்க நல்லாருக்காங்க ஆ அப்புறம் ஆ காலை உணவு தயார் பண்ணியாச்சா அக்கா
காலை உணவு பாத்தீங்கன்னா என்னோட மாமியார் தான் தோழி தயார் பண்னாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எனக்கு தொழில் அதிகமா இருக்கறதுனால இவங்கதான் வந்து தயார் பண்றாங்க நா பாத்தீங்கன்னா காலைல ஒம்போது மணிலருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கு வேறு ஒரு வேல பாப்ப வேல பாப்ப அதுல பாத்தீங்கன்னா எனக்கு நேரோ இருக்காது அதனால அவுங்கதா செய்றாங்க என்ன உணவு பண்றாங்கன்னு தெரியல சாப்டும்போதுதா தோழி தெரியு
சரிம்மா சரிம்மா
அ உங்க வீட்ல என்ன சாப்பாடு காலையில
இங்க சப்பாத்தி குருமா சைலானு இருக்கம்மா
என்ன மாதிரியான குருமாக்கல்லா நீங்க அரைவீங்க தோ
நா வந்து வெள்ளை கொண்டை கடலைய ஊற வெச்சு அதுல சன்னா மசாலா செய்து கொடுப்ப தோழி அது பாத்தீங்கன்னா என்னுடைய குழந்தைக்கு மிகவும் பி பிடித்தமான உணவாகு
அது எப்டி பண்றது
அது வந்து பாத்தீங்கன்னா கொண்டை குட கொடலைய வந்து வெள்ளை கொண்டை கொடல வந்து ஆ முதல் நாள் இரவே ஊற வெச்சிட்டு அத வந்து குக்கர்ல வேக வெச்சு எடுத்துக்கணுமா பாதி கொண்ட கடல இருக்குல்லயா முழுசா எடுத்து வெச்சுட்டு மீதமுல்ல கொண்டை கடலைய எடுத்து வெச்சதுக்கப்புறோ வெங்காயோ தக்காளி பச்ச மிளகா கொஞ்சமா இஞ் நா வந்து பாத்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஒரு ஒரு துண்டு சேர்த்துப்பம்மா இத மிக்ஸில நல்லா அடிச்சுட்டு ரொம்ப நைஸா அடிக்காம ஓரளவு கொரகொரப்பாவே அடிச்சுட்டு ஆ எண்ண சட் சட்டில எண்ண வச்சு அத வந்து வெங்காயத்த வதக்கிட்டு பெருஞ்சீரகம் போட்டு வெங்காயத்த வதக்கிட்டு அதுல வந்து மிளகாய் தூள் தனி மிளகாயத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்து அந்த அரைத்து வைத்த விழுத அதுல வந்து சேர்த்து அத நல்லா வதக்கணு வதக்கிட்டு எண்ணெய் பீரியிற வரைக்கு வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சமா கொதிக்கவச்சுட்டு அதுக்கப்பறோ முழு கொண்டை கடலை அதுல சேர்த்துட்டு
ம்
ஆ கடைசியா பார்த்தீங்கனா அதுல சேர்க்கணு சேத்துக்கு அப்றோ கேரட் போட்டு கொஞ்சமா மல்லிதள பெரிய வெங்காயம் டக்குன்னு அதெல்லா சேர்த்து
ம்
இறக்கனு தோழி அந்த
நீங்க அந்த ப ஆஹா நீங்க அந்த பட்ட கிராம்பு இதெல்லா பத் எல்லா வதக்கிட்டு அரைப்பிங்ளா பவுடரா அடைப்பி அரைப்பீங்ளா
வதக்கிட்டு அரைக்கிறது இல்லம்மா பச்சையாகதா நா அரைக்கிறது ம் ம் வெங்காய தக்காளி சிறிதளவு பட்டை சிறிதளவு கிராம்பு
உம்
வந்து பார்த்தீங்கனா
அதா தோழி சொல்ற
நா வீட்ல தயார் பண்றதமா எல்லா விதமான பொடியுமே நா வீட்லயே தயார் பண்றது தா கெமிக்கல்
ஆஹ ஏன் கைலவா
இது ரொம்பவு கேடு அப்டிங்கறனால
ம்
அது வந்து
அதனால நீங்க பண்றது இல்லையா
கேடு அதுனால ஆமா ஆமா கடையில வாங்கறதில்ல நா வீட்லே தயார் செய்துக்குவ
ம் ஹ செரி இப்ப நா எப்டி பண்ணுவ அப்டின்னா நீங்க சொன்ன மாதிரிதா கொண்ட கடல வந்து மொத நாள் நைட்டே ஊற வ ச்சிருவ ஊர வச்சுட்டு பாத்தீங்னா நீங்க சொல்ற மாரி பா இப்பெல்லா வந்து ஆர்டர் பண்ண மாட்ட முக்காவாசி எடுத்து வச்சுட்டு சும்மா ஒரு கைப்பிடி அளவுதா வந்து ஒரு ஒரு சுத்துதா விடுவ இது பாத்தீங்னா நமக்கு நறைய தின்னெஸ் குடுக்கு ஆ கிரேவிக்கு அ பாதி அளவு அரச்சிட்டு என்ன செய்வ அப்டின்னா நீங்க சொன்ன மாரிதா வந்து அந்த பட்டை கிராம்பு இதெல்லா போட்டுதா தாளிப்ப தாளிச்சிட்டு நா வந்து மிளகாத்தூள்லா சேர்க்க மாட்ட அதுக்கு காரம் எந்த அளவோ அந்த அளவு வந்து ப ச்ச மெளகா தா சேப்ப சேர்த்துட்டு பார்த்தீங்கனா அ தேவையான அளவு தண்ணி ஊத்தி கொதிக்க வெச்சுட்டு நா கொஞ்சமா கரம் மசா லா போட்டு எறக்கிடுவே அதுலயே பாத்தீங்கன்னா நம்ம இந்த சிக்கன் தூளுமே போடலா அது பத்தீங்கன்னா நம்ம விதவிதமா செய்யலா ஒரு ஒரு மெத்தட் பாத்திங்கன்னா நீங்க சொன்ன மாரி கரம் மசாலா போடலா இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னா அதே மாரிதா ஆ பாதி பாதி முக்கா வாசி கொண்ட கடல எடுத்து வெச்சு கொஞ்சமா ஒரு கைப்பிடி மட்டு எடுத் து நம்ம அந்த பல்ஸ் மோட்ல வந்து அத அரைச்சிக்கணு அரைச்சிட்டு அதியுமே தனியா எடுத்து வெச்சுட்டு ஆ நீங்க மாரி அந்த பட்ட கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு இதுல பத் பாத்திங்கன்னா வெங்காயமு களியும் நா அரைச்சி தா போடுவ அரைச்சி போட்டுட்டு அதுல காரத்துக்கு ஏற்ப தனிமிளகாதூள் போடுவே மஞ்சத்தூள் போடுவே அதுல வந்து கொஞ்சோ சிக்கன் தூள் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் தோழி இதுல வந்து பச்ச மிளகா போட கூடாது ஒரே ஒரு பச்ச மிளகா வேணா போட்டுக்கலா அ அ கண்டிப்பா தோழி வேற எந்த மாதிரியான குருமாலா செ செய்வீங்க
வேற உருளைக்கிழங்கு வைத்து குருமா செய்வே உருளைக்கிழங்கு பட்டாணி இதெல்லா சேத்
ஆ ஹா அத எப்டி பண்ணிவீங்க ம் அது எப்படி பண்ணுவீங்க
பட்டாணியையும் முதல் நாளே ஊற வெச்சிட்டு பட்டாணியு முதல் நாளே ஊற வெச்சுட்டு உருளக்கெழங்க அறிஞ்சி குக்கர்ல வேக வெச்சிடுவோமா வேக வெச்சதுக்கு அப்றோ ஆ வெங்காயோ தக்காளி பச்ச மிளகா இதெல்லா கடுகு சேர்த் த்து தாளிச்சி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்பறம் இந்த வேக வைத்த அத அதுல போட்டுட்டு அதுல பாத்தீங்கன்னா பச்ச மிளகா மட் மட்டும்தா காரோ அ மிளகாத்தூள் சேக்கறதில்ல அத நல்லா வேக வெச்சுட்டு அ கொஞ்சோ லேஸா கொதிக்க வெச்சுட்டு அதுக்கப் அப்றம் எறக்க போம்போது மல்லிய சேத்து எறக்கலாம் தோழி
சேரி சேரி நா பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரியேதா நீங்க சொல்ற மாதிரிதான் நானு உருளக்கெழங்க குருமா வெப்பே ஆனா அத எறக்கும் போது லைட்டா ஒரு அரஸ்பூன் மட்ட ஜீனி போடுவோ ஜீனி போட்டா நல்லா இருக்கும் தோழி
ஆமா
அ இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க தக்காளி அதிகமா சேக்க கூடாது இதுல பாத்தீங்கன்னா நீங்க தக்காளி அதிகமா சே கூடாது அர தக்காளி சேத்தா நல்லா இருக்கு தோழி நீ நம்ம தக்காளி அதிகமா சேத் க்கிறதுனால தா அதோட புளிப்பு வந்து நமக்கு பிடிக்க மாட்டேங்குது
ஆ அது நா ஒரு முற உங்க வீட்டுக்கு வரும்போது ஆ நா ஒரு முற வீட்டுக்கு வரும்போது நீங்க ஒரு சாம்பார் செய்தி குடுத்தீங்க இல்லையா அந்த சாம்பார் காய்கறிகள் மட்டு சேர்த்து அந்த சாம்பார் எப்டி செய்வீங்க இட்லி சாம்பார் எப் ப்டி செய்வீங்கங்கன்னு கொஞ்சோ சொல்றீங்ளா
ஆ சரி இது பாத்தீங்கன்னா நா செ வந்து துவரம் பருப்பு கொஞ்சமா ஒரு ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பு தன்னா ஒரு ஸ்பூன் வந்து பயித்தம் பருப்பு போடுவே பாதிக்கு முக்காசி அளவுதா இப்ப நா சேப்பே சேத்துட்டு நல்லா ஊரவச் வச்சிட்டு ஒரு அர மணி நேரம் போல்ல ஊற வெச்சிருணு ஊற வெச்சிட்டு ஒரு குக்கர்ல பாத்தீங்கன்னா வெங்காயம் இதுகுல பத்தீங்கன்னா தக்காளியும் இதுக்கு அதிகமா சேக்கக்கூடாது அர தக் காளிதா சேக்கணு பெரிய தக்காளியா இருந்துச்சுன்னா தக்காளி கம்மியாதா சேக்கணு.
சேத்துட்டு சின்ன வெங்காயமு
ம்.
ம் தக்காளியு சேத்துட்டு குக்கர்ல விசில் வெச்சி எறக்கிக்கணு ஒரு நாலு விசில் வெச்சி. அப்புறோ பாத்தீங்ன்னா நமக்கு தேவையான காய்கறி இதுல வந்து என்னென்ன காய்கறி போல்லா அப்டின்னா முருங்கக்கா போடலா கத்திரிக்கா போடலா உருளக்கெழங்கு போல்லா பீன்ஸ் போடலா கேரட் போல்லா ம் அந்மாரி அந்த பூசணிக்கா இருந்தா கூட அதுல நம்ம கொஞ்சோ சேத்துக்லா.
அ
ஆ சேத்துட்டு வந்து தனியா நம்ம நேரோ கம்மியா இருந்துதுனா இந்த காய்கறில்லா தனியா வேக வெச்சுட்டு பருப்பு ஒரு அடுப்புல வெச்சிர்லா காய்கறி வேவற க்கு இந்த பருப்பு வேகறதுக்கு ந நேரோ நமக்கு கரெக்ட்டா இருக்கு இந்த காய்கறி வெந்ததுக்கு அப்பறமா இந்த பருப் ப தூக்கி அதுல சேக்கணு சேத்துட்டு ஒரு ரெண்டு நிம்ஷ கழிச்சு பாத்தீங்கனா அதுல மஞ்சத்தூள் போடணு. அ காரத்துக்கு ஏற்ப பாத்தீங்கனா பச்ச மிளகா போடணு. போட்டுட்டு இது நல்லா கொதி வந்தத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தாளிப்பு சேக்கணு இந்த தாளிப்புல பாத்தீங்கன்னா கடுகு ஜீரகோ ரெண்டே ரெண்டு வெந்தயோ அ பச்சை மெளகா இத போட்டு நம்ம தாளிக்கணு கடலப்பருப்பு வேண்ணா போட்டு தாளிக்கலா நல்லாருக்கு. அதை போட்டு தாளிக்கணு. தாளிச்ட்டு கருவேப்பில்ல போடணு. அதுக்கப்புறோ பாத்திங்னா நாங்க அதுக்கு மேம்பொடின் சொல்லுவோ அது ஒன்னு தயார் பண்ணுவோ அது எப்டி தயார் பண்ணுவோ அப்டின்னா அ நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி பட்ட மிளகா. அ மல்லி அ அப்புறோ பாத்திங்கன்னா ஜீரகு நுல் ஜீரகம், மிளகு அ ரெண்டே ரெண்டு வெந்தயோ எல்லாத்தையு போ ட்டு நல்லா எண்ண ஊத்தாம பொன்னிறமா நல்லா நம்ம வதக்கிக்கிணு வானல்ல போட்டு வதக்கிட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்ப்புற செவந்து வந்ததுக்கப்புற பாத்தீங்கன்னா மிக்சி ஜார்ல போட்டு நம்ம நல்லா மைய அரைக்கணு அரைச்சிட்டு பாத்தீங்கன்னா இந்த சாம்பார எறக்கி வெச்சுட்டு இந்தம் பொடிய வந்து மேலாப்புல நம்ம தூவி விடணு. தூவி உட்டா சுவை நல்லா இருக்கு அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா பெருங்காய தூள் போட்டுக்குணு. நா சொல்ல மறந்துட்டே பருப்பு வேக வெக்கும் போதே பெருங்காய தூள் போட்டுக்குணு எறக்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸு வந்து வெல்லோ சேத்துக்குணு. அப்டி இருந்தாதா அது டேஸ்ட்டு நல்லா குடுக்கு. ஜீனி சேக்கக்கூடாது வெல்லந்தா சேக்குணு அது ஒரு பீஸ் தா சேக்குணு.
செரிம்மா இப்ப வந்து துவரம்பருப்போடையே சேர்த்து வந்து காய்கறிகளையு வேக வெக்ககூடாதா?
நா வந்து வேக வெக்க மாட்டே ஏன்னு வெச்சுக்கோங்களே அது வந்தே பருப்பு ஒரு சில பருப்பு வேகு ஒரு சில பருப் பு வேகாது அதனால நா பருப்பு மட்டு தா தனியா வேக வெச்சுப்பே. பருப்பு வேகலனா நம்ம கரண்டி வெச்சு கூட கடைஞ்சிக்லா. இப்ப காய்கறியு சேத்து கடையும் போது காய்கறியுமே வந்து கொழைஞ்சு போய் ரு.
சரிங்ம்மா சரிங்ம்மா. அ காய்கறி பாத்தீங்கனா இட்லி சாம்பாருக்கு குழைவாதான இருக்கணுன் சொல்வாங்க.
அது நல்லா இருக்காது நம்ம கொழைஞ்சதுனா நல்லாருக்காது. மீண்டும் வேறு ஒரு அழைப்பில் சந்திப்போம் தோழி.
நன்றிம்மா